ஹலோ
ஹலோ ஹாய் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே காலை வணக்கம் ஆ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா இன்னு இல்லயா
இன்னு சாப்டே
அப்டியா என்னா வேலைக் கெளம்பனுமா
இல்ல இல்ல காலேஜ்லா முடுச்சுட்டே இப்பதா முடுச்சே இந்த டுவண்ட்டி சிக்ஸ்ல முடுச்சே
காலேஜா ஓகே ஓ
முடுச்சுட்டே முடுச்சுட்டே நெக்ஸ்ட் டிகிரி நானா பீ சி ஏ
ம் அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணிட்ருக்கீங்க அப்போ வேலக்கி வேலக் போகலியா
இல்ல செகேண்ட் ஐ டி போட போறே
ஓ சரி சரி சந்தோஷோ
நீங்க
ஆ நா வீட்லதா இருக்கே பாப்பா ஒண்ணு இருக்கு இப்ப கல்யாணோ ஆகிருக்கு
நீங்க என்ன பண்ணீங்க காலேஜுல
நா காலேஜல்லா போலங்க நாதா பிளஸ் டூ தா முடுச்சுருக்கே
ஓ
ம் இல்ல படிக்கல அப்போ அந்த டைம்ல வீட்ல படிக்க வைக்கல
ஓ அதுனால போலயா
அதுனால போல
அ இன்ரஸ்ட் இருந்துச்சா படிக்கனுன் சொல்ட்டு
ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு வீட்ல சூழ்நில சரியில்ல சரி போது பிளஸ் டூ வோடன்னாங்க
ஓ அதுனால போலயா
ஆமா
ஓகே ஓகே நீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு இல்ல இன்னு செய்ணு இப்ப எழுந்தே அப்டியே டீ போட்டு குஸ்ட்டு ஃப்ரீயா உக்காந்துருக்கே என்னா செய்யறதுன் தெரில யோசனையே இருக்கே
ஓ சூப்பர்
என்ன செய்லா சொல்லுங்க ஒரு ஐடி ஒரு ஐடியா குடுங்ளே
டிஃபன் தான செய்ய போறீங்க இல்ல
ஆமா இல்ல டிஃபன் தா
ஆ இட்லி இட்லி ஊத்தி வச்சுருங்க
ஆ
இட்லி
தெனோ இட்லி தோசை இட்லி தோச வெறுப்பா இருக்கு
இல்ல அந்த அது லேட்டாகுமே இடியாப்போ அந்த மாரி
ஆ இடியாப்போ சடன பண்ண முடியாது அந்த ஷ் இல் நல்லாருக்கு ம் பாப்ப என்ன பண்றதுன்னு தெர்ல யோசி யோசிக்கிறே பாப்போ
இப்ப யோசிச்சுட்டீங்களா யோசிச்சுட்டு இந்த டைம் தா போகுமே
ஆமா
ஆ ஆ
அப்பறோ நீங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா சாப்பில் இன்னு
யா
நா தூங்கி எழுதுனதா இருந்தே
ம் சரி ச
ஏழே முக்காக்குதா ஏ தூங்கி
ஆ நல்ல விஷய நா இப்பதா எழுந்தங்க டீ காபி எல்லா ஆயிடுச்சா இல்லையா
ஆ டீலா குடிச்சாச்சு டீ எல்லா டீ வந்துரு நமக்கு
அம்மா வச்சு குடுத்துருவாங்க
ஆமா
ஆ
தூங்கி இருந்தவன எழுப்பி விட்டாங்க
ம் நல்லதுதா சீக்கிர எழுந்தா
நல்லதா தூக்க வருதுங்க
இன்னு தூக்கொ வருதா
ஆமா
ம் சரி சரி
உங்க ஹஸ்பன்ட் என்ன ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்றாங்களா
ஆ ஒர்க் பண்றாங்க அவங்க
ஒர்க் பண்ணுறாங்க என்ன ஒர்க்கு
அவங்க வந்து ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காங்க ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காங்க
ஓ ஓகே ஓகே
ம்
பரவால்லயே
ஆமா ஆமா ஆமா என்ன பரவால்ல எவ்ளோ வந்தா அதா எல்லா ஓடி ஓடி ஒழைச்சா கூட அவ்ளோதா
ஆமா இப்போ ஒரு ஒரு இதுக்கேத்த மாரிதான இப்போ நார்மலா வேல செய்ராங்கன்னா அவங்க நார்மலா இருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் அதிகமா ஒழைச்சாங்கனா கொஞ்ச அதிகமா இருக்கு அவங்களோட லைஃப் அந்த மாரிதா எல்லா சேம் தா
கரெக்டு தா
ம் எவ்ளோ சம்பாதிச்சாலு
எல்லா அது இ எம் ஐயி ரெண்டு அது இது லொட்டு லொசுக்குனே போய்டுது
ஓ நீங்க எங்க சென்னையா இல்ல அவுட்ரா
ஆமா ஆமா
சென்னையா ஓ பரவால்ல இந்த குரூப்ல பாதி பேர் சென்னையா தா இருக்காங்க
நீங்க
நானு சென்னைதா
ஓகே ஓகே நல்ல விஷயந்தா
ஒ உங்க பசங்க உங்க பசங்க என்ன பண்றாங்க
ஒரே பாப்பா எனக்கு
புரியல
ஒரு பாப்பா தாங்க
ஆ என்ன பண்றாங்க ஸ்கூலா
ஆமா ஆமா
ஓ என்ன படிக்கிறாங்க
செவன்த்
அப்பா டுவல்த் படிக்கிறாங்களா
செவன்த்துங்க
அதா அதா செவன்த் படிக்கிறாங்களானு கேட்டே
ஆமா ஆமா
ம் பரவால்ல நல்லா படிப்பாங்களா
ஆ படிப்பெல்லா படிப்பு விஷயத்துலெல்லா எது சொல்ற மாதிரி இல்ல யாருமே அவுங்க அடிச்சுக்க ஆள் இல்ல நல்லா படிப்பாங்க இந்த வருஷந்தா செவன்த்து போயிருக்காங்க
ஓ ஓகே ஓகே இப்பதா ஒம்பன் பண்ணாங்களா ஸ்கூல் இல்ல ரொம்ப நாளாச்சா
என்னங்க
ஸ்கூல் இப்பதா ஒப்பன் பண்ணாங்களா இல்ல ரொம்ப நாளாச்சா இப்பதான ஒப்பன் பண்ணாங்க ஆ அதா இல்ல சில ஸ்கூல்லா எப்பயோ ஓப்பன் பண்டுருப்பாங்க சி பி எஸ் சி அந்த மாரிலா
இல்ல இல் இல்ல இல்ல எல்லா ஊர்லு ஒன்னா தேதி தான எல்லா மந்த் அந்த மே கன் எண்டிங்கு ஜூன் ஃபஸ்ட்டு தான
ஓ ஓகே ஓகே
அப்புடிதான வெயிலுக்கு கொஞ்ச லேட்டா தான ஓப்பன் பண்ணாங்க
ஆ ஆமாம்மா
ஓ லேட்டாதா ஓப்பன் பண்ணாங்க அப்றோ அங்க வேற ஆமா அதெல்லா ஒண்ணு இல்ல எங்க ஜாலி வெயிலு வெயிலு அது வெயில்தா பயங்கரமா கொளுத்துதே செம்மா வெயில் கொளுத்தினு கெடக்குது மழையே இல்லியே மழை இந்த நேத்து தான எடுத் இத்துன மழ பேஞ்சிருக்கனு மழ கெடையாது ஒண்ணு கெடையாது
ஆமா நேத்து ஒரு மாரி க்ளைமேட் இருந்துச்சு ஆனா மழ பேஞ்சிருக்கணு மழ பேயல
மழ எங்க க்ளைமேட் தா மாறுதுக்கான அந்த காத்து வந்து மே வேற பக்கத்து இழு த்து வுட்டுருது மழைய
ஆமா
ம்
நீங்க எதாச்சு ட்ரிப்பு அந்த மாறி போயிருக்கீங்களா புரியல ட்ரிப்பு
உங்க ஊர் சைடு எல்லா மழையான்னே
ஆ ஹா இல்ல ம நானு சென்னைல தான இருக்கே
நேட்டிவே சென்னைதானா
ஆ சென்னை மீன்ஸ் திருவள்ளூர் தெரிமா
ஆ ஓகே ஓகே ஆ சேர் சேர்
நீங்க நேட்டிவே சென்னை தானா இல்ல வேற ஊரு
ஆமாமாமா
ஓகே ஓகே
ம்
டிரிப்லா எதாச்சு போய்ருக்கீங்ளா
நெறியா போய்ருக்கேங்க நானு
நறயா போய்ருக்கீங்களா
ட்ரிப்பெல்லா அப்பல்லா நெறியா ஸ்கூல்ல காலேஜ்ல இதுல எல்லா போயிருக்கே எ ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறியா போவே நானு
எங்க போயிக்கீங்க
மைசூரு பெங்ளூரு கொடைக்கானலு ஊட்டி
ஊட்டிலா கூட போய்ருக்கீங்களா
ஆமாமா
எப்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்ளா இல்ல ஃபேமிலியா போவீங்க
இ ரெண்டுமே எப்டி அது எதுக்கு என்னக்கி அன்னக்கி வசதி படுதோ அந்த மாரி யார் இப்ப கெளம்பி ரெடியா இருக்குறாங்ளோ அவுங்க கூட ஆ அந்த மாரிதா
எத்தன டேஸ் அந்த மாரி போவிங்க
த்ரீ டேஸ்சு ஃபோர் டேஸ்சு ஒன் வீக்கு
பரவால்லயே எப்டி வேன் எட்த்து போவீங்ளா ஆ போய்ருக்கே போய்ருக்கே
எங்கெங்க போய்ருக்கீங்க
பெங்களூர் ஒரு டூ டைம்ஸ் போய்ருக்கே
பெங்களூர்ல என்னென்ன பாத்தீங்க
பெங்களூர் மைசூர் அப்றோ அந்த ஒன்டர்லா
ஆ ஹா பேங்ல என்னென்ன பாத்தீங்க
தேட்னாலு ஆனா நறைய பேலஸ் அந்த மாரிதா இருக்கு
மை மைசூர்ல தா பேலஸ் இருக்கு பெங்களூர்ல எங்கங்க இருக்கு
பெங்களூர்ல என்ன அந்த பழைய காலத்து அந்த இது மாரி இருக்குல்ல போட்டு மாரி
ஆ
அந்த மாரி அப்பறோ ஒன்டர்ல்லா போனோ
ஆ
அதெல்லா போனோ
ப்பா அ அந்த மாரியல்லா நம்ப ஊர்லயே போய்க்கலாமே எம் ஜி எம் இருக்கு நம்ப ஊர்ல
போனது வந்து இப்ப நா இப்ப போல ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி போனே
ம் எவ்ளோ நம்போநம்ம இதுலயே கிஸ்கிந்தார்ருக்குது எம் ஜி எம் இருக்கு தே விஜிபி இருக்குது ஆ அத
தப்பா போயிட்டே
ஒன்ட்றலால்லா பெரிய விஷ்யமே இல்ல அந்த ஊர்ல சின்னதுதா அது
ஆமா அதுவு கரெட்டுதா
கெடையவே கெடையாது நம்பூர்ல எப்டி சூப்பரா இருக்கு எல்லாமே
ஆ ஆ அப்புறோ வ கேரளா ஒரு டூ டைம்ஸ் போன
ஆ
இப்ப ரீசெண்டா டூ வீக் முன்னாடி கேரளா போன
கேரளாக்கு என்ன ஃபேமஸ்சு
என்ன ஃபேமஸ் எந்த எடத்துல கேக்குறீங்க
எடமு செரி சாப்பாடு எல்லா என்ன என்ன ஃபேமஸ் அங்க
கேரளால வந்து பரோட்டா பீப் தா ஃபேமஸ்
ஓ அப்டியா அது நெறைய சாப்பிடுவாங்களோ அங்க
ஆமா அங்க அத்தா நெறைய சாப்டு
பீஃப் நறியா சாப்புடுவாங்க
ஆமா ஆமா அப்புறோ அந்த கல்லு அந்த மாறி அது ஃபேமஸ்
அந்த ஊருக்கெல்லா வந்து அந்த கல்ச்சர் அந்த அந்த எட துக்கு ஏத்த மாறி கல்ச்சர் தானே எல்லாமே நம் நம்பூர்ல இப்ப நம்ம இங்கயெல்லா யாரு நெறைய சாப்பிட மாட்டங்க முன்னயெல்லா இப்ப எல்லாருமே ஆரம்பிச்சுட்டாங்கல எல்லாருமே சாப் ப்பிறாங்க எல்லா சாப்புட்றாங்க முன்னெல்லா சாமி கிமின்னு பயந்துப்பாங்க இப்ப அதெல்லா இல்லவே இல்ல எல்லாரு இப்ப எல்லாமே சாப்ட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடுல என்ன இருக்கு ம்
ஆனா உனக்கு கேரளால பொறுத்த வரையு ஒயிட் ரைஸ் அந்தள அந்தளவுக்கு நல்லா இருக்காது
ஆமா அது வந்து புழுங்குலரிசி புழுங்குலரிசி அப்டியே பெருசு பெருசு பெருசா இருக் க்கு அது அவங்க அத்தான் சாப்டுவாங்களே அதுதா சாப்டுவாங்களே
சேரி நம்ம சும்மா ட்ரை பண்ணலா இங்க போய் ட்ரை பண்ணணு ஆனா கொழம்பு எல்லா நல்லாதா இருக்கு அந்த ரைஸுக்கு வந் மீன் கொழம்பு அதா மீன் கொழம்புதா
ஆமா தேங்கா எண்ணெ ஊத்தி நல்லா வெப்பாங்க ஆனா சாப்பாடு தா ரொம்ப குண்டு குண்டு குண்டா இருக்கு அது பாத்திருக்க நானு தெரியு எனக்கு கேரளா இது ஆனா க்ளைமேட் எல்லா சூப்பரா இருக்கு இல்ல மைசூர் மாரி க்ளைமேட் ஆக அங்க
ஐய்யய்யோ அத விட இங்கே கரெக்ட்டா நாங்க வந்து மூணார் மூணார் வாகமான் வர்க்கலா மூணு எடோ போனோ
ஆ
அதுல வாகமான் வந்து அ கீழ இருந்து எட்டாயிரம் ஃபீட்டு ஹைட்டு
ஆ ஆ நல்லதா இருக்கு ம் கேரளால எனக்கு பா ஆனா நா போனதில்ல கேள்விதா பட்ருக்கே ஆனா தி அதுதா அதுபத்தி டீடெய்ல் ஃபுல்லா தெரியு எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க அதனால எனக்கு ஃபுல்லா தெரியு அது இப்ப சாப்பாடுதா சரியில்லனு அவ அவங்களுக்கு பழகிடுச்சி நம்மளுக்கு புதுசா போனா செட் ஆகாது
ஆமா ஒயிட் ரைஸ் வந்து அங்கலா செட் ஆவாது ஆனா பரோட்டா நல்லா இருக்கு செமையா இருக்கு பரோட்டா
அங்கதான மலபார் பரோட்டா அந்த பரோட் டா அந்த பரோட்டான்னு அந்த ஊரு தான அதெல்லா ஆமா
செய்லா வந்திருக்கு
மா ஆ அப்புறோ இன்னொரு ஏதோ பரோட்டா சொல்லுவாங்க அந்த ஊர்த்து கேரளாதுதா ஏதோ ஒரு பேர்லா இல்லங்க நூல் பரோட்டா இங்க நம்மூர்து இது
வேற என்ன
ஏதோ ஒரு பரோட்டா நெறைய அத நெறைய சொல்லுவாங்க அங்கிட்டு அங்கிட்டு உள்ளதுதா நல்லா இருக்கு ஆனா அது சோ இப்பதா நம்மூர்ல அங்க அங்க அந்த எடத்துலல்லா பரோட்டா ஃபேமஸ் ஆய்டு இங்க அப்பா செய்ய அங்க கங்க அந்த தொறந்து வெச்ட்டாங்க
அங்க ஸ்டார்ட் ஆனதுதா இங்கியு அந் அந்த தனியா கிரேவி அதெல்லா எல்லாமே அங்கந்துதா ஸ்டார்ட் ஆச்சி
சிப்ஸ்சு அந்த இந்த வாழக்கா சிப்ஸ்சு எல்லா சூப்பரா இருக்கோ அங்க
ஆமா நேர்தர பழோ சிப்ஸ்சு
நேந்தர பழோ சிப்ஸ்சு நல்லா இருக்கோ அந்த மாறி இப்ப இங்க அந் தா இங்க சங் கெடைக்கோ ஆனா அந்த டேஸ்ட்டு வராது தெரியுமா
ஆமா அது வந்து தேங்கா எண்ணெய்ல செய்வாங்க இங்க வந்து எப்டி செய்வாங்கனு நம்முளுக்கு தெரில
இங்கெல்லா தேங்கா இல்ல தேங்கா எண்ணெய்ல செய்ய மாட்டாங்க நம்பூர்ல எல்லா
நம்பூர்ல தேங்கா எண்ண செய்ய மாட்டாங்க ஹலோ
ஹலோ ஆ கேக்குதா ஆ சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு கேக்குது நல்லாதா கேக்குது சொல்லுங்க அப்புறோ வேற எங்க போயிருக்கீங்க ஆமா உம்
அங்கலா போயிருக்கே
ஊட்டில என்னென்ன பாத்தீங்க
ஊட்டில அந்த வியூ பாயிண்ட்ஸ்சு அப்புறோ போட்டிங்
உம் உம்
ம் வேற வேற என்ன இருக்கு அங்க அவ்ளோதா மூ மோஸ்ட்டா அந்த வியூ பாயிண்ட்டு தா இருக்கோ
இல பொ பொட்டானிக்கல் கார்டன் எல்லா பாக்கலையா
ஆ பார்க்கு அ பாத்துருக்கே பொட்டானிக்கல் கார்டன் அதலா பாத்த அதலா வந்து ஈவினிங் டைம் தா நல்லா இருக்கோ
இல்ல அப் அப்படிலா அதலமே எல்லாருமே எல்லாமே அங்க
இல்ல இல்ல ஆஹா அந்த கிளைமேட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கும் போது க பாக்கிரவுண்ட் நல்லா இருக்கனு அதுக்கு சொல்றே ஏன்னா அங்க அங்க இதுவா இருக்கோல நல்லா ஒரு மாரி கிரீனரியா ஃப்ளவர்ஸ்லா நல்லா இருக்கோல அதனால
ல எங்கயோ நல்லாருக்கோ பார்க்கன்னா எல்லா எடத்துலயு நல்லாந்தாங்க இருக் கு இப்போ அப்ப நம் மைசூர்ல பாருங்க எவ்ளோ எடோ நல் இருக்கு
கிளைமேட்டு கிளைமேட் சொல்ற
ம் ஏ ஊட்டில எப்பவுமே கிளைமேட் நல்லா இருக்குங்க வெயிலே கிடையாது ஃபுல்லா
அப்புல்லா இல்ல இந்த வாட்டி ய வந்து இப்ப எல்லாருமே மே மந்த் வந்து அங்க போனாங்க ஃபுல்லா வெயிலு அப்புறோ ஃபுல் டிராஃபிக் எல்லா அப்டியே போயிச்சு
இப்போ வர்ஷோ ஃபுல்லாவே அப்டி இருக்க முடியாதுல வருஷத்துல ஒரு மாசமாச்சு வெயில் அடிக்கனோல அப்ப அந்த ஜனங்க எப்ப வெயில பாக்குறது அங்க இருக்குறவுங்க
ஆமா அதுவு கரக்டுதா ஆனா அந்த மே மந்த் தானே இப்ப ஃபேமஸான டைம்